ஹலோ ப்ரோ
ஆ ப்ரோ கேகுதுங்ளா ப்ரோ
கேக்குது ப்ரோ உங்களுக்குகேக்குதுங்ளா
உம் கேக்குது ப்ரோ என்ன பண்றீங்க ப்ரோ
நா சும்மாதா இருக்க ப்ரோ நீங்க
நா சும்மாதா ப்ரோ ஒர்க் இல்ல சும்மாதா இன்னக்கு லீவு அதனால சும்மா இருக்கு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ டீ காசடா ஆச்சா
டீ காபி எல்லா குடிக்கிறது இல்ல ப்ரோ நம்ம
ஏ ப்ரோ
இல்ல ப்ரோ டயட்ல இருக்குதுனா அதெல்லா எதுமே சாப்றதுல இல்ல ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ இங்க நீங்க ஏத டூருக்கு இருக்கதாது போயிருக்கீங்ளா காலேஜில இல்ல நிங்க தனியா
தனியா எல்லா போனதுல ப்ரோ ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்க
ஓகே ஓகே ப்ரோ ஓகே எப்டிச்சி உங்க டூர்ல இதெல்லா எப்டி டூர் எல்லா எப்டி இருந்துச்சி உங்களுக்கு
டூர்லா பத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போனது எல்லா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருந்தது அப்ரோ
எங்கெல்லா பேயிருக்கீங்க
கொடைக்கானல் இந்த மாரி எல்லா போயிருக்க கேரளா போயிருக்க அப்ரோ
அப்டிங்களா ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ போயிருக்க பாரோ நா கேரளா போயிருக்க பசங்களோடு சேந்து
ஓகே
காலேஜ் டூர் மாரி போனோ அதுக்கப்றோ பசங்களோட தனியா எல்லா போயிருக்க அங்கங்க
நானு காலேஜ் டூரு போயிருக்க ப்ரோ காலேஜ் டூரு போயிருக்க ஸ்கூல்லியு போயிருக்க
ஓகே ஓகே ப்ரோ
ஆனா நல் ட்ராவல் பண்ணது அந்த ட்ரெயின்ல போனது எல்லாமே பாத்திங்கன்னா ஒரு அப்டியே ஜாலியாக பாட்டு பாடிட்டு
அதா அது காலேஜ் டூர்ல அந்த மாரிலா போனா தா ப்ரோ நல்லா இருக்கு
ஆ அதா அந்த மாரிலா இருந்தது ரொம்ப பசங்களோட இருந் ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது டைம் போனதே தெரில சொல்ல போனா அந்த ஒன் வீக் நம்ம போயிட்டு வரோனா அந்த ஒன் வீக் டைம் போனதே தெரில டக்கு டக்குன்னு போயிடுச்சு ஆனா
ஆமா ஆமா அமௌண்ட் செலவாவுறது தெரியாது எவ்ளோ பட்ஜெட்ல ப்ரோ போவீங்க போனிங்ன்னா
நாங்க போனது பாத்திங்கன்னா ம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஏழாயிரூவா என்னுவோ ஆச்சீ ப்ரோ
எல்லாரயு பாத்தீங்ளா ப்ரோ நாங்க கேரளா கொச்சிக்கு போனது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் டூர் மாரிதா பிளான் பண்ணோ
ஓகே ஓகே
டூ த்ரி தௌசன்ட் ஃபைவ் ஹண்டர் ஆச்சி
ஓகே ஓகே நாங்க ஒரு ஃபோர் டேஸ் பக்கோ ஆயிடிச்சி ப்ரோ அதுனால அவ்ளோ செலவ் ஆயிடுச்சு
ஓகே ஓகே எங்ளுக்கு ஃபுட்டு அதுல புடிச்சிடாங்க எங்களுக்கு பாதி ஃபுட்டு குடுத்துட்டாங்க அதுல சம்டைம் ஃபுட்னா ஃபுல்லா தனியா வாங்குற மாரி இருக்கு
அப்டிங்ளா
ஆமா ப்ரோ
ஆனா அங்க ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ காஸ்ட்லி தா ப்ரோ
இல்ல ப்ரோ நாங்க போன எடத்துல பாத்திங்கன்னா மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் மட்டுமே எங்களுக்கு நூறுபா ஒரு ஆளுக்கு அவ்ளோ தா
ம்
எங்களுக்கு வந்து கஃபே கஃபே மாரி நாங்க ரெடி பண்ண சொல்டோ பஃபே சிஸ்டம் வப்பாங்க தெரியுமா அந்த மாரி ரெடி பண்ண சொல்லிட்டோ நாங்க ஒரு ஆளுக்கு நூற்வா கணக்குல ஆனா ஃபுட் எவ்ளோ வேனா சாப்டுகளா ஆனா ஆளுக்கு நூறு ரூபா தா
அதா அதா பஃபே டைப்ல பெயிட்டா அப்டிதா இருக்கு
ஆமா அம்
பட் ஆனா கடை எல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பரோட்டா நார்முலா வாங்கறோனா பரோட்டா ரேட் கம்மி அது கிரேவி தா
காலங் காத்தாளே இட்லி தோச கெடைக்கில ப்ரோ அதுதா ப்ராப்ளமே நாங்க போன டைம்லங்க பஸ்ல ஒரு அறுவது பேர் பஸ்ல போயிட்டோ காலேஜ் டூர் போற எங்ளுக்கு தோசயல்லா சுட்டு தர முடியாதுனு சொல்ட்டாங்க அறுவது பேர் சுட்டெல்லா தர முடியாது சப்பாத்தி இருக்கு இது இருக் இங்க எது வேனுமோ நீங்க சாப்பிட்டுக்கோனு சொல்ட்டாங்க ப்ரோ எங்ளுக்
ம் ஓகே ஓகே
ஆனா எஃக் எல்லாத்துக்கு ஒவ்வொரு எஃக் சப்பாத்தி அந்த மாரி ஃபுட் ஃபுட் டைட்ல போயிடுச்சு எல்லாத்துக்குமே
ஓகே ஓகே
நீங்க எங்கெங்க மோஸ்ட்லி எங்கெங்க அதிகமா போயிருக்கீங்க டூருக்கு
ஆமா நா மோஸ்ட்லி பாத்தீங்ன்னா அதிகமால்லா ட்ராவல் பண்ணியிருக்கே ப்ரோ நா அதிகபட்சோ பண்ணதில்ல பைக்ல போயிருக்கோ
ம் ம்
பைக் ட்ராவல் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கு அது இல்லாம காரில போறது எனக்கு ரொம்ப பிடிக்கு மத்தபடி இந்த பஸ்ஸூ ட்ரெயின்ல போறதெல்லா கொஞ்சோ உம் கடுப்பா தா ப்ரோ இருக்கு இருந்தாலு பசங்களோட போனா கொஞ்சோ ஜாலியா இருக்கு ஆஹ் மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ளுக்கு பைக் இல்ல கார் இதில ரெண்டுதுலையு போறது ரொம்ப புடிக்கு எனக்கு
எனக்கு அதேதா ப்ரோ மோஸ்ட்லி நம்ம எ ஊர்லருந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏற்காடு போவொ பைக்ல
ஓகே
வந்துட்டு அப்படி லேக் சைடு அந்த மாரி மவுண்டன் பிளெஸ் கூலிங் நல்லா இருக்கு
ஓகே
கொடைக்கானல் ஊட்டி மாரி இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு வந்துட்டு நாங்க சும்மா நல்லா இருக்கு ப்ரோ அங்க இருந்து அங்க சும்மா டீ ஃகாபி குடிக் கிறதுக்கே மேல வரு பசங்களோட சேந்து போரடிச்சுன்னா அந்தந்து சின்ன வலி மாரி போவு மேல ஏற்காடு வர்ரதுக்கு பசங் பேசினு அப்டியே ஜாலியா பைக்ல வந்துட்டு ஐஸ் பார்க் அங்க ங்க பொயிட்டு பைக்ல திரும்பி சுத்திட்டு திரும்பி ஒடனெ எறங்கிடுவோ
ஓகே ஓகே
ரெண்டு பேருமெ போயிருக்கோ இப்ப கொஞ்சோ வேல அது இதுன்னு போறனால எங்கயு
இப்ப ஏற்காட்ல எப்டி ப்ரோ க்ரௌட் அதிகமா வருவாங்களால்ல
ம் ப்ரோ க்ரௌடெல்லா இருக்கு ப்ரோ
உம் உம்
மில்னா
ஓகே ஓகே சீசன் டைம் ஆ ப்ரோ ஏற்க்காட்ல
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இப்போ சீசனில்ல முன்சிச்சு ன்னா
ஓகே இப்ப ரைன் சீசனா இல்ல அந்த மாரி
ஆமா மழ பெஞ்சிட்டுருக்கு மழ பெஞ்சிட்டுருக்கு ப்ளவர் ஷோ இதல்லா முடிஞ்சு முடிஞ்சு இப்ப லைட்டா மழ பெஞ்சிட்டு இருக்கு விட்டு விட்டு மத்தபடி இங்க ஒன்னுல ப்ரோ
ஓகே ப்ரோ இப்ப இப்ப இந்த பிளேஸ் ன்னா இப்ப இதுதா மெய்னா அப்டின்னா உங்கள்க்கு எது சொல்லுவீங்க
உம்
இப்ப இந்த எடத்துல இதுதா இருக் கு அப்படின்னா அப்ப அந்த ஏற்காட்டுக்கு என்ன சொல்லவு ப்ரோ சொல்லுவீங்க என்னென்ன இருக்கு அந்த மாரி சொல்லுவீங்கள
ஆமா ப்ரோ நெறைய இருக்கு ப்ரோ சொல்றதுக்கு ஹிடன் பிளேஸ் அதிகமா இருக்கு பார்க்கு போட் ஹவுஸு இந்த மாரிலா இருக்கு ப்ரோ எப்டியு மோஸ்ட்லி எல்லா மவுண்டன் ஏயர்லயு அந்த மாரி இருக்கு ப்ரோ
ஓகே ஓகே
நா கொடைக்கானல் போயிருக்கே ஊட்டி போயிருக்கே எ ஏற்காட்ல என்னனருக்குமோ அதே எடத்துல எல்ல எடத்துலயு அதே மாரிதா ப்ரோ இருக்கு ஒரே மாரிதா என்ன லைட்டா இங்க கொஞ்ச கம்மியா இருக்க க்ரௌடு அங்க கொஞ்ச அதிகமா இருக்கு இங்க பிளேஸ் ஒரு இடத்துலவந்து பிளேஸ் சின்னதா இருக்கு அங்க கொஞ்சோ பெருசா இருக்கு அவ்ளோதா
இப்போ மலையில நடந்துட்டுலா ட்ராவல் பண்ணிருக்கீங்களா ப்ரோ அந்த அனுபவம் இருக்கா உங்கள்க்கு
அதெல்லா நெறையா இருக்கு ப்ரோ
மழைல நன்ஞ்சிட்டே போயிருது அது ரொம்ப பிடிக்குமா இல்ல மழ வந்தா சரி நனஞ்சிட்டு அப்டின்றதனால போவீங்களா
அப்படில்லால்ல போமாட்டே ப்ரோ நல்லா இருக்கு போறதுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு ப்ரோ
ம்
மன பின்ஸுல நா நிறுத்தி இருக்கு ஒரு எட்த்துல ஈடு மலை எடத்து போனு அந்த மாரி மைண்ட் செட் எல்லா
ஓகே ஓகே
ஒ ஸ்டாட் பண்ணா போய்ர்வோ அவ்ளதா
ஓகே இப்ப சன்ல உங்களுக் போறது ஓகேவா இல்ல மலைய்ல ட்ரெயின்ல போறது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா
ப்ரோ என்ன ப்ரோ எப்டி சொல்றது நா வண்டி எடுத்துட்டாலே போறதுதா ப்ரோ அது மழையாந்தாலு ஸ் திரி ட்ரைனு அது இருந்தால்ஸோ வண்டி எடுத்தா போய்ர்ணு அவ்ளதா
ம்
எமா தம்ரு உங்குள்க்கு எப்டி நீங்க வண்டி எடுத்தா போய்ர்வீங்ளா இல மலைல எதா பேஞ்சுது நின்றுவீங்லா தனியா எங்யாது
நம்ம மழ எல்லா பெஞ்ச நின்றுவோம் ப்ரோ எங்கயாச்சு நம்ளுக்கு செட்டாவ்து ப்ரோ
ஓகேகே போ நமக்கு அப்டி இல்ல ப்ரோ நா போவ அப்டி எப்டி சொன்னம் பை என்னோட மைண்டுல ஒரு ஃபோக்கஸா இக்குத் நம்ம ஏஓ ப்ளான் பண்ணி டூரு கீறு ஏழ் ப்லோ ப்ளான் பண்றோம்னா இல்ல வெளி எங்யாவ் போற்ஸுக் ப்ளான் பண்டும்னா
ஆ
வண்டி எடத்துல பொய்றோ
ஆகே ஓகே
வன் நளஞ்சாலு பரவாயில்லன் போய்ர்ணு போற வழியிலே நம்ளுக்கு ரொம்ப மழ பெஞ்சி வண்டி வாய்ன்ட்டு ஓட் ட்ட முடில்யா அந்த மார் டைம்ல எங்யாவ் பாக்த்ல கட கிடே பாத்து நிறுத்திவுட் டீ காஃபி ஃபி சாப்ட்டு அதுக்கப்புற் திரும்பி வண்டி இட்ச்சுனு பொறும்யாக்குறே போ அந்த மார்தன
ச்சேரி ப்ரோ செரி செரி
எங்கி நிறுத்தி ஒர் யட்த்துல ஒ ப்ளான கெடுக் கூடாதும் ப்ரோ மொட்யா விடா ப்ரோ
ம் பொ க்ரூப்ல எவனாவ்து ப்ளான் கெடுக்குதுன்னு எவனா ஒருத்த இர்ப்பால்ல ப்ரோ ஃப்ன்ச்ல
அதா இருப்பானுங்க ப்ரோ நெறையா பேர் இருக்கானுங்க ப்ரோ எப்டியவ் நா அந்த மாரி ஆளுங்கல்லா பாத்தனா மைண்டே க இத் பண்ணி கூட்டிட்டு போய்று எப்டியா இருந்தாலு
ம் ம்
காலேஜ் டூர்கே அந்த மாரிதா ப்ரோ கிளாஸ்ல அறுவத்தி மூணு பேரே பாதி பேர் வரமாட்டன்ட்டானுங் பசங்க எப்டியோ உக்காந்து பாதி பேர்த்த மைண்டல்லா கன்ஃப்யூஸ் பண்ணி மைன் எல்லா இது பண்ணி அதுகப்றோ கூட்டிட்டு போயிச்சி அறுவது பேர் வந்தாலு ஏ கடசில
ம்ம்
பொண்ணுங் சைட் எல்லாம் போய் நம்ப்ல இது பண்ண முடியாத் இல்லவு பஸ்ஸுங்களா இருந்தா கழுவி கிழிவ் கூட்டு போய்ர்லா
ம் ஆமாமா பாஸ்லி பசங் கூட இருக்குற்து பாத்தீங்கன்னா ரொம்ப தே எப்டின்னா ஒரு கம்ப்
நல்லார்க்கு ப்ரோ ம் நால் ரொம்ப கஃபர்டபுளா இருக்கும் ப்ரோ பசங்கலோட இருக்குற்து ரொம்ப கம்ஃபள் ப்ரோ பஸ் எது இடமே இல் நான்கு பரனு ஒர்த்து மேல் ஒரு பத்து நாலா பஸ்ல போம்போதே எங்க பஸ்ல எடமேல ப்ரோ அறுவது பேர் துகு அம்பத்தி ஏழ் சீட்டெதனா இன்ச்சி மூணு பேத்துக் சீட்டே இல்ல
ஆ
இத்தனிக்கி நான்லா ஒருத்தனோட் மடில தா உக்காந்துட்டு போன அவன் யெ மடில உக்காந்ட்டு வந்தா பசங்கள அப்டியே ஒரு கம்ஃபட் தா ப்ரோ அதுவுமே தனி கவ்னு ஒ மாரி வைபாரு கம்ஃபுடபுளா இருக்கு லா
ம்ம்ம் வேற டெம்புலா அந்த மாரி போய்ரிக்கீ ட்ராவல் பண்ணிருக்கீங்களா ப்ரோ
ம் போயிருக்கு ப்ரோ ஃபேமிலியோடான டெம்பிளுக்கு கெல்லா போனா ஃபேமிலியோட தா ப்ரோ போவ ந தனியரை இந்த மாரி
ஏதோ ஒரு இங்க போனு சொன்னீங்கள எங்க க வேளாங்கண்ணி போனுனு சொன் சொன்னீங்ளா
ஆமா ப்ரோ வேளாங்கணி போய் ருந்தோ ப்ரோ ஃபேமலியோட தா போய்ருந்த ப்ரோ
ம் ம் அது ஃபேமிலியோட போய்டிட்டீங்க ம் சேரி ஓகே ப்ரோ ஓகே ஓகே உங்களுக்கு ஃபேமிலியோட போறது ரொம்ப புடிக்குமப்ரோ இல்ல பசங்களோட போறது ரொம்ப புடிக்குமா
ஃபேமிலியா போறது புடிக்கு ப்ரோ பசங்களோட போறத விட ஃபே சேம் தா ப்ரோ எனக்கு ஃபெமிலி வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலா இல்ல எங்க வீட்டுல
ஓகே ஓகே எல்லா ஃப்ரெண்ட்லி தா ம்
அதுல தா எனக்கு என்ஜம் பேமிலி ஓட போன தா புடிக்கு பேமிலி போம்போது ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சோ டாக்சிக்கா இருக்கிறவங்க கிட்ட தா கொஞ்சோ இதா இருப்பே நானு மத்தபடி எங்க மாமனா எல்லா இருக்கானுங்க வந்தாலா செமா ஜாலிய என்ஜாய் பண்ணுவஃப்ரண்ட்ஸட இருக்கத விட அவனுங் கூட ரொம்ப ஜாலிய என்ஜாய் ப பன்னுவேங் மாம்பழதா
சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ
வந்தாங்கான வாடா போடான் சொல்ட்டு கல்யாணமே ஆனா இந்த பரவால்ல வாடா போடான் தா பேசுவாங்க எங் கூடலா ஜாலியா இருக்கும் போய்ட்டு இல்ல ப்ரோ நம்ளுக் டிராவல் நல்லையே புடிக்கும் ப்ரோ வாமிட்டெல்லா அதெல்லா என்கு வராது ப்ரோ நமக்கு
அப்டிங்களா
எவ்ளதா புஃட்டு சாப்ட்டு நா டிராவல் பண்ணாலு நம்மளுக்கு அந்த இதே இருக்காது ப்ரோ
ஆனா ஒரு சிலவ்ங்க டிராவல்னாலே எனக்கு அலர்ஜி அப்டின்னுவாங்க
இல்ல ப்ரோ அந்த மாரி அந்த மாரி எல்லா முஞ்சல்ல ப்ரோ அது மோஸ்ட்லி அந்த சில பேத்துக்கு இது மோஸ்ட்லி லேடிஸ் கேள்ஸுகு அது மாரி இருகு பாரு பசங்களுக்குல்ல இருகாது
ஆ ஓகே ஓகே
நீங்களே போயிருப்ப உங்களுக்கு கூட அந்த மாரி எதுவு இருக்காரு புட்டு கிட்டு நம்ப சாப்ட்டா கூட ஒரு கொஞ்ச நேரோ வாக்கிங் இந்த மாதி போயிட்டு திருப்பி பஸ்டே ஸ்டாட் பண்ணா கூட மொல வண்டி எடுத்து ஸ்டார்ட் பன்னம்போது நம்பளுக்கு ஒண்ணு ஆகாது
அதா ப்ரோ உங்களுக்கு வாக் பண்றது ரொம்ப புடிக்கும ப்ரோ
ஆ ரொம்ப புடிக்கும்ப்ரோ வாக்கிங்களா ஸ்கூல் காலேஜ் எல்லா நிறய நேரவா நடந்து தாப்றோ போவ நடந்துதா வர்வ வாக்கிங் நிறைய பேருக்கு மவுண்டன் ஹில்ஸ் எல்லா பண்ணிருக்க ப்ரோ காலேஜ் படிக்கும்போது கூட நாங்க மவுண்டென் க்ளைம் பண்ணோ மவுண்டென்ல இருந்து கீழ எறங்கிட்டு திருப்பி திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பி நாங்க மேல மவுண்டெய்ன்ல வாக்கிங்லே வந்தோ
அப்டிங்களா
மினிமோ ஒரு நாலேய பாத்தீங்ன்னா ஒரு இருவது கிலோமீ முப்பது கிலோமீட்டர் நா வாக்கிங்லே போயிருப்போ ப்ரோ அந்த மவுண்டன்லா ஏறிட்டு இறங்குங்க அதே உங்களுக்கு எக்ஜாஜ முப்பது கிலோமீட்டர் சம்திங் வந்துரு அப்டியே அங்கங்க உக்காந்து பேசிட்டு ஜூஸ் கீஸ் குடுச்சுட்டு
இப்ப மா ஹில்ஸ்ல ட்ரெக்கிங் மாரி எல்லா போயிருக்கீங்களா ப்ரோ ரொம்ப மலப்பகுதியில அந்த மாரில்லா உங்களுக்கு அனுபவோ இருக்கா
ஆ அதெல்லா இருக்கு ப்ரூ காலேஜ் படிக்கும்போது நாங்க பசங்களா அந்த போகும்போ ஃபால்ஸுக்கு அந்த மாரி போவோ குளிக்குறதுக்கு காலேஜ் சைல வந்து எங்களுக்கு நாங்கஃபுல்லா ஹாஸ்டல இருந்ததால பஸ் எங்களுக்கு வெஹிகள் எல்லா எது இருக்காது நடந்தே போயி நடந்தே வர்றதுதா அந்த மார்தா ட்ரெக்கிங் சாட்டர்டே சண்டேஸ்ல ஃப்ரீயா இருப்போ ட்ராக்கிங் மாரி பசங்க பிளான் பண்ணிட்டு போயிட்டு குளிச்சிட்டு கிளிச்சிட்டு வருவோ ஓகே ப்ரோ செரி ஓகே ப்ரோ பாப்போ
செரி ப்ரோ ஓகே ப்ரோ
ஓகே